வணக்கம் தோழி
ஆ எப்டி இருக்கீங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா வீட்ல எல்லாரு நலமாருக்காங்ளா தோழி
ஆ எல்லா நலமாருக்காங்க தோழி
பிள்ளைங்கலா என்ன பண்றாங்க
என்னா
வந்து எனக்கு பிரேக்காயி பிரேக்கப்பாயி கேக்குதோழி
என்னன் தெரிலயே ஃபஸ்ட்டு ஒரு கால் நல்லாதாருந்துச்சு இப்ப ஏ அப்டி ஆகுதுன் தெரில
இப்ப கேக்குதா தோழி இல்ல இப்ப கேக்குது கொஞ்சொ மைல்டாவு கேட்டுச்சு அதா தோழி
தெரில தோழி நா
னா இன்னக்கி என்ன சமச்சீங்க
அ நா சமைக்கல எங்க மம்மி தா சமச்சாங்க எங்க அம்மா வீட்லருக்கே ஆனால அவுங்ளே பாத்துட்டாங்க
அப்பிடியா தோழி அப்போ ரொம்ப ஃப்ரீயாய்ட்டீங்க நாங்கதா கால காலைல கிச்சன் உள்ள போறது தோழி பையே காலேஜு படிக்கிறா அவனுக்கு சமச்சு குடுத்து ரெடி ஆய்ட்டு அதுக்கப்றோ வீ ட்லருக்கோங்களுக்கு சமச்சு ரொம்ப போ போது போதுன்னாய்டுது
ஒன்னு பண்ண முடியாதுல
ஆமா தோழி பொண்ணா பெறந்தாவே கிச்சனுக்குதா அடிம போல
ஆமா தோழி நீங்க வந்து ஸ்டார்டிங்ல எதாச்சு வேலைக்கு போய்ருந்தீங்கன்னா தெரில நீங்க ஃப்ரீயாய்ட்ருப்பீங்க
ஆமா தோழி அத நா நெனைப்பே இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேலைக் போனாவாது சம்பளமாது கைல கெடைக்கு
ஆ அப்ப எல்லாமே வேலைக் போறங்க சொல்லிக்கிறாங்க எல்லாருமே பண்ணி திருந்தானே ஆவ்னு எல்லாருமே
ம் வீட்ல என்ன மாமி மியார் ஒரு ஹெல்ப் பண்ணி தர மாட்டாங்க எல்லா வேலையு நம்மளாவே பாக்கணு
அத எல்லாருமே அப்டி தா இர்காங்கி அவுங்க வந்து எப்டி சொல்றது நம்ம எல்லா வேலயு செய்வோ அவுங்க எந்த வேலயு செய்ய மாட்றாங்க இ மட்டுங்க
ஆமா தோழி சும்மாவாது காய் கட் பண்ணி குடுங்கனாலு கட் பண்ணி குடுக்க மாட்டேங்கறாங்க எல்லா வேலையு நம்மளாவே பாக்க வேண்டியதா இருக்கு
கஷ்டந்தா தோழி அவிங்கல்ல அப்டிதா தோழி
அப்புற தோழி நம்ம ஏதாவது ஒரு டாபிக் பத்தி பேசுவோமா தோழி உங்ளுக்கு பிரியாணி செய் தெரிய்மா தோழி
ஆ அதெல்லா நா செய்வ தோழி உங்ளுக்கு
எனக்கு தெரியு தோழி என்ன முன்னாடி வந்து யூடியூப் பாத்தா செஞ்சிட்ருந்தே இப்ப நானே கத்துக்கிட் டு நானே செஞ்சறே அந்த பிரியாணி இப்போ எங்க வீட்ல அடிக்டானவுங்க இருக்காங்க எ பையந்தா எ பிரியாணிக்கு ரொம்ப அடிக்டு
ஆ சூப்ரா செய்வீங்ளா
என்ன தோழி புரியுது தோழி
பிரியாணி சூப்பரா செய்வீங்ளான் கேட்ட
ஆமா செய்வே தோழி ஆனா எனக்கே ஏ சாப்பாடு ரசி பிடிக்காதில்ல மத்தவங்க தான ரசிப்பாங்க நம்ம சமையலு
ஆ இப்ப நம்ம டெய்லி சமைச்சு நம்ம சமச்ச நமக்கு புடிக்காது யாராச்சு நல்லா சமைச்சு குடுத்தா சாப்புன்னுன்தா தோணு செக்கிறப்பமே நம்ம டேஸ்ட் பாத்து பாத்து அந்த செய்ற அந்த
ஆமா நமக்கு நம்ம சாப்பாடு வந்து வெறுத்து பேய்ரு நீங்க பிரியாணி சிக் க்கன் பிரியாணியா நல்லா செய்வீங்ளா
நானு வந்து கட்ட காதுக்கு அப்புறோ தா சொல்ல அது இன்னு செய்வே எங்க ஹஸ்பண்டு கேப் போவாரு அவுரு அங்க சண்டேனா அவுருதா செய்வாரு
மோஸ்டே தோழி கொஞ்சோ பேக்கிரவுன் நாய்ஸா இருக்கு பின்னாடி ஏதோ சவுண்டு கேக்குற மாதிரி இருக்கு தோழி நீங்க பிரியாணிக் கடையில தா பிரியாணி மசாலா வாங்கி போடுவீங்ளா
மசாலா ஆமா சிக்கன் மசாலா கர மசா
கரம் மசாலா அ நா வந்து பிரியாணிக்குமே மசாலா வீட்ல தயார் பண்ணி வெச்சிர்க்கே
எப்டி இந்த பிரியாணிக்ல மேக் பண்றீங்க
இந்த பட்ட இருக்குல தோழி பட்ட இந்த ஏலக்கா அதுப்புறோ கிராம்பு கல்பாசி அண்ணாச்சி பூ இன்னொனு வெட மெளகுன் சொல்வாங்க அது சாதிபத்து இது எல்லாத்தியு போட்டு பிரிச்சி இன்னு என்னல்லாமோ ரெண்டு மூனு போடுவாங்க அது எல்லாத்தையு போட்டு திரிச்சு நாங்க பொடியாக்கி வச்சுடுவோ அத பிரியாணிக்கு நம்ம செய்யும்போது அத போட்ட கடையில உள்ள பிரியாணி மசாலா விட இத போட்டிங்கன்னா நமளுக்கு டேஸ்ட் வந்து கூடுதலா இருக்
ம்
நீங்க வேணா அவருக்கு இந்த மாரி பொடி செஞ்சு ட்ரை பண்ணிப் பாருங்க உங்க பிரியாணிக்கு உங்க வீட்ல இருக்க எல்லாரு அடிமயாயிருவாங்க
மசாலா அரப்பீங்ளா இல்ல மிஷின்ல குடுத்து
நா வீட்ல மிக்சில திருச்சிப்பே தோழி எங்க வீட்ல மிக்சிலே இரு இல்ல அதிலே நா திருச்சிருவே பெர் ஃபெர்க்ட்டா வரு டேஸ்ட்டா இருக்கு ஆமா அதுக்கப்பற தோழி இன்னைக்கி என்ன சமச்சீங்க இன்னைக்கி அம்மா வீட்ல என்ன சாப்பாடு
கால்ல கீர தோழி பசல கீர சொன்னேல
அய்யய்யோ எனக்கு பசல கீரையா எனக்கிந்த வெஜ் ஜூனாலே இறங்காது தோழி எப் எப்டியு நான்வெஜ் வேணு இல்லையா ஊர்கா வச்சு கூட சாப்ட்டுருவே
ம் அப்ப டேய்லி நான் வேஜ்தா சாப்டுவிங்களா
டெய்லி நான்வெஜ் இல்லன்னா கூட எனக்கு ஊர்கா இருந்தா போது நா அத வச்சே சாப்ட்டுருவே வெண்டிக்கா பொரியல் அந்த மாரி சாப்டுவ இந்த கீர ஐட்டோ வந்து என்னன்னு தெரியல எனக்கு அது விருப் விருப்பமே வர மாட்டேங்குது
ஏன் டெய்லியுமா அப்டிதா சாப்டுவீங்ளா ஊருகா வச்சு
டெய்லி என்ன டிஷ்ஷா இருந்தாலு எனக்கு அதுக்கு ஊறுகா வேணு வீட்ல கூட சொல்லுவாங்க வயரு வலிக்குன் சொல்லிட்டு அது என்னவோ கொஞ்சமாது அந்த ஊருகா வச்சாதா சாப்பாடு உள்ள இறங்கு நான்வெஜ்ஜா இருக்கட்டு வெஜ்ஜா இருக்கட்டு எதுவா இருந்தாலுமே
ம்
அதுக்கிப்ப இந்த தொவையல் சொ சொல்லுவாங்க தெரியுமா இந்த பொறி கடல பொட்டு கடல அதுக்கப்பற தேங்கா வச்சு இதெல்லா வச்சு அரச்சு தொவையல் பண்ணுவாங்க தெரியுமா
ஆமா
நீ கேளு பட்ருப்பீங்களா என்னானு தெரியல அது நல்லா இருக்கு சம்மந்தின்னு நெனைக்கே அதுக்கு பேரு வெளி ஊர்ல சொல்றது
ம்
ஆ ம் அப்பற தோழி டீ எல்லா குடிச்ட்டீங்களா நைட்டு சாப்பாடு என்னது தோழி ரெடி பண்ணியாச்சா இனிமேதானா
ஆமா
அப்டியா அம்மாதா இப்டி பண்றாங்ளா சேரி சேரி சேரி சேரி அதுக்கப்பற உங்களுக்கு என்ன தொழில் தெரியு ஸ்டிச் பண்றதுல்லா தெரியுமா
அப்டின்னா அதாவது தையல் கேக்குறீங்களா
ஆமா தையல் தப்பீங்ளா
நா வந்து இந்த தொழில் பண்ணணு நா போன ஒரு மந்த்து அப்புறம் மிஷினு எங்க வீட்ல வாங்கி தரலனு சொல்லிட்டு அப்டே விட்டுட்டேன்
அப்புடியா நானு அதேதா தையல் ஆரம்பத்துல தையல் தச்சேன் சட்டையெல்லாம் தச்சு வடி குடுப்பானே இப்ப அதெல்லாம் இல்ல இப்ப ப்ரோனி வந்து ஹோம்மேடா செஞ்சு கேக்குறவங்களுக்கு வந்து செஞ்சு குடுக்
என்னாது ஹோம் மேடா
கேக்கு இருக்குல்ல சிஸ்டர் ப்ரௌனி கேக்கு அது வந்து கேக்றவங்களுக்கு மட்டு சேல்ஸ் பண்றேன் சேல்ஸ் பண்றேன்
ம் எப்படி ரெடி பண்றீங்க
என்னத்தோழி
ஹலோ
ஆன் சொல்லுங்க தோழி
எப்டி ரெடி பண்ணு
எப்டி ரெடி எப்டி ரெடி பண்ணுவீங்கன்னு கேக்குறீங்களா ப்ரௌனி கேக் எப்டி ரெடி பன்னுவீங்கன் கேக்குறீங்களா
ஆமா ஆமா
ஃபஸ் பட்டர் இருக்குல்ல பட்டரு பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணணும் நல்லா மெசர்மன்ட் அந்த பஸ்ட் ஸ்டார்டிங்ல செய்யும்போது அந்த இனிப்பு பாத்தேன் கிலோக்கு என்ன மெஷர்மெண்ட் அர கிலோக்கு எவ்ளோ மெஷ மெண்ட்டு அப்படிங்கறத பாத்து வச்சுட்டு ஸ்டாட்டிங் வந்து வீட்டுக்கு தா பா பண்ணிட்டு இருந்தேன் இப்ப வீட்ல இருக்கங்கன்னா என்ன பண்ணா இப்ப எங்க அக்கா ப்ரெண்டு என்னா பண்ணானா அவ வந்து ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றா அங்க போயிட்டு அங்க இருக்கிறவங்ளுக்கு செஞ்சு கொண்டு போய் குடுத்தா அவங்க எல்லாம் டேஸ்டு பாத்துட்டு இது அவங்களுக்கு புடிச்சு போச்சு அப்புறம் அங்க கவங்க எல்லாம் ஆர்டர் குடுத்தாங்க அப்டியே செஞ்சு செஞ்சு இப்ப நெறைய பேரு கேப்பாங்க ஆர்டர் பண்ணி குடுப்பேன்
ம்
அதுக்கான அந்த பட்டரு அதுக்கப்புறம் அந்த சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டு எல்லாத்தையும் நல்லா மெல்ட் பண்ணணும் இந்த ரெண்டையும் அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னா ரோஸ் சுகரு ஓய்ட் சுகரு இது முட்ட இருக்குல்ல அதுல நல்லா போட்டு நல்லா இது பண்ணணு பீட் பண்ணணு பீட் பண்ணி அதுக்கப்றோ என்னப் பண்ணுன்னா இந்த த சாக்கோ அது ஹலோ கேக்குதா தோழி அதுக்கப்றோ ட்ரை இங்கி ட்ரை இங்கிரியன்ட் போட்டு
சொல்லுங் சொல்லுங்க ம்
ப்ரேக்கப் ஆய் ப்ரேக்கப் ஆய் கேக்குது தோழி
மன் போல ஒரு சேகன்ட்ல
ஆ ப்ப கேக்குதுல்ல
ஆமா எனக்கு கேக்குது உங்க வாய்ஸு ஆனா எ வாய்ஸ்தா கேக்க மாட்து போல உங்ளுக்
ஆ கேக்குது ஆனா கொஞ்சோ சில நேரங்கள்ல இந்த மைல்டா கேக்குது கொஞ்சோ கொஞ்சோ லே ஆ அது என்னன் தெரில எதோ எக் கோ அடிச்சு கேக்ற மாதிரி கேக்குது
ம் சேரி கொஞ் கொஞ் கேக் உங்க கூட பேஸ் னது ரொம்ப மகிழ்ச்சி
ரொம்ப மகிழ்ச்சி தோழி ஆ எனக்கு வேல இர்க்கு அடுத்த கால்ல வந்து நம்ம மீண்டும் சந்திப்போம் தோழி ஆ நன்றி தோழி பாக்லா அடுத்த கால்ல செரிங்ளா
ஒடம்ப பாத்துக்கோங்க நன்றி தோழி பாய் நீ என்கிட்ட மெசர்மென்ட் கேட்டா எனக்கு என்ன மெசர்மென்ட்டு தெரியு எ பப்பரமா நீ பத்திமா